டேமோ
ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருகீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே சாப்டாச்சா
சாப்டாச்சுங்க நீங்க சாப்டீங்களா
ம் சாப்டாச்சுங்க கொழந்தைங்களா தூங்கி
வீட்ல வேல எல்லா முடிஞ்சுதா
ஆ எல்லா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு
ஆமாங்க முடிச்சுட்டே
ஆ சரி அப்றோ ஆ எனா என்னா பண்ணிட்டுருக்கீங்க
கொழந்தைய தூங்க வச்சிட்டு இருக்க
ஆ தூங்கிடாங்களா
இல்ல இல்ல
ஆ
அங்க எனா பண்ணிட்டு இருகீங்க
இங்கே ரூம்ல உக்காந்துருக்க காத்தலா ஃபேன் காத்து ரொம்ப அப்டியே வெக்கையா வருது ம் வெயில்அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு அங்கலா எப்புடி இருக்கு ஏரியாலா
இங்க பரவாலைங்க
இங்க வெயில் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கு வெளியிலே போக முல்ல பசங்கள எங்கு அழஞ்ச்சிட்டு பாத்தீங்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியில அந்த அளவுக்கு இருக்கு வெயில் ஜாஸ் யா
இஹ்
எங்க மரத்த எல்லாத்தையு அழிச்சிக்கிட்டே வராங்க அப்புறோ எங்க வெயில் வரு எங்க நெழல் மழ வரு என்ன வரு சொல்லுங்க ஃபுல்லா கிராமியவே அழுச்சுட்டாங் இயற்கையவே அழிச்சுட்டாங்க எல்லாத்தையு அலிக்கிறாங்க எல்லா மரோ மர இருக்குற எடத்தல்லா அழிச்சு ஃப்ளாட்டு் போடுறாங்க
ஆமாஆமா
ம் கிராம சைடே அப்டிதாஃ இருக்கு எல்லாத்தையு அழிச்சு கிழிச்சு எங்க பாத்தீங்கனா எங்க மெயின் ரோடுல்லாஃபுல்லா வயல்வெளி தா இப்ப அது ஃபுல்லா மெயின் ரோடுன் றதால கொஞ்சோ காசு அதிகமா வருன்றதால ஃபுல்லா ஃ பிளாட்டு் போட்டுட்டாங்க ஆமா இப்பலா ஃப்ளாட்டு போட்டு வீடே கட்டிக்கிட்டிருக்காங்க
ஒவ்வவ்வாய் நம்மளுக்கு காசு தேவயிருக்கு அத அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க
ஆமா ஆமா
நம்மளுக்கு காசு குடுத்த மாதிரி குடுத்துட்டு அவ் அத கோடி கணக்கில வித் த்திர்ராங்க
ஆமா இப்பல்லாபாத்தனா அவ்ள போகுது எல்லாகோடி கணக்கலலா போகுது அது மெய்ண்ல இருக்கதா சொல்லவே தேவல்ல
தேவயில்ல ஆமா ஆமாங்க
நம்ம சைடே இந்த அளவுக்குனா னொ டவுன் சைட்லா பாத் தோனா கொஞ்ச கூட ஸ்பேஸே இருக்காது ஸ்பேஸ் இல்லாத் த கிட்ட கிட்டக் கே இருக்கோல்ல வீடு
ஆமா நம்மளுக்கு மூச்சு எடுக்க கூட காத்து இல்லாம ஆயிடு இந்த மாதிரி இயற்கை எல்லாச்சையு அழிச்சிட்டு அழிச்சிட்டு வீடு வீடு கட்டிட்டு
ஆமா
ஆ அன்னா வரா கீட்து கொடியில இருந்தாதானே நம்ம உச்சரிக்க வே முடியு அந்த காத்தே கிடைக்காமயிடு கடைசில எல்லாத்தையு இயற்க்கை எல்லாத்தையு அழிச்சுட்டு
ஆமா
இப்ப நீங்க சொன்ன மாதிரி செயற்கயா இதுல காத்து வாங்கிட்டு இருக்க வேணு
ஆமா அந்த மாரிதா வாங்கிட்ருக்கோ இன்னு கொஞ்ச ஆள் போனா ஆக்சிஜனு கெடைக்காது போல ஆக்சிஜனு நம்ம அந்த மாரிதா பண்ணிட்டு இருக்கணு போல அப்புறோ மருது கன்பார்ம் கன்ஃப் ஆமா நம்ம கொழந்தைங்கள் ஜென்ரேஷன்லா என்ன பண்ணுவாங் கன் தெரியல அது ஒரு பக்கோ பயமா இருக்கு
ஆமா ஆமா
ம் இன்னு பாத்தீங்னா இந்த டவுன் சைட் பாத்தீங்னா ரொம்ப வ்வே எங்க அக்காவ் வீட்டுக்கு போயிருந்தே அப்டியே ரொம்ப ஒட்டி இருக்குங்க கொஞ்சோ கூட ஸ்பேஸே இல்ல அப்டியை பக்கத்தால அந்த பில்டிங்க நம்ம கையாலே விண்டோ ஓரமா அப்டியே கையாலே தொடலா போல அந்த அளவுக்கு ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்ளே அப்ப இப்டி இருந்தா எப் டி பூமியிலேருந்து வெளில காத்து எப்டி வர்றது
அதுதா
அதனால தா நிலநடுக்கோ வர்றது இன்னு பாருங்க தமிழ்நாட்டுக் கு வந்துடு அதெல்லா நிலநடுக்கோன்றது
ப்பா கண்டிப்பா வந்ரு நம்ம இயற்கைய டிஸ்டப் பண்ணாம இருக்ற மட்டுதா அது நம்ல்ல டிஸ்டப் பண்ணாம இருக்கு நம்ம அதையே நோண்டிட்டிருந்தோனா இன்னு என்னாகு
இப்ப பீப்புல் நம்ம தா அழிக்கிறோ இயற்கையே பீப்புல் தா அழிக்கிறாங்க எதுமே படிச்சவங்ளுக்கு கரெக்டா தெரில படிக்காதவங்ளுக்கு தெரியில. எதுமே தெரியமாட்டாங்கது அவுங்ளுக்கு
ஆமா ஆமா
ம் பாத்தோனா அப்பல்லா அந்த துணி பையதா வச்சு எடுத்துட்டு போறது ஆனா இப்ப இந்த துணி பையின்றதே எதுக்காருந்தாலு ஒரு காய்கறி வாங்கனாலு எதுக்கா இருந்தாலு அந்த பைதா நம்ம யூஸ் பண்ணுவோ ஆனா இப்ப அப்டி இல்ல புல்லா கவர் தா பிளாஸ்டிக் பேப்பர் தா
கண்டிப்பா நடுவுல கொஞ்ச நாலு அப்டியே மாத்துன மாரி பண்ணாங்க மறுப்டியு பழசுக்கே வன்ட்
மறுபடியு வந்துட்டா அதுலா இருக்க மக்கள் ஆஹ அதெலா கட்டுப்படாது
ஆமா ஆமா நம்மளுக்கு எவ்ளோ சுட்டு போட்டாலு வராதுனுவாங்ளே அந்த மாதிரி
இப்பெல்லா அந்த துணிப்பை எடுத்துட்டு போனாவே கொஞ்சோ அது பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் பாக் றாங்க எல்லா அத எடுத்துட்டு போறதா அப்டின்ற மாரி எல்லா பாக்றாங்க ஃபுல்லா இப்ப கவர் ஸ்டைலா கவர் மட்டு எடுத்துட்டு போறது அத பாத்தோனா மக்கு குப்பை மக்காத குப் பைன்ற மாரி அந்த மாரியு யூஸ் பண்ண மாட்டேங்றாங்க
ஆமா
ரோட்லே போட்டு எரிக்கிறது அந்த பேப்பர யெரச்சா அப்ரோ ஆ டையாக்சின்ற நச்சு பொக வந்து அப்ரோ அழிக்க வேண்டியதா காத்து காற்று மாசுபடு இந்த மார்லா நெ
வாசிக்கிறதுனால நம்மளுக்கு ஒடம் அ ஒடம்பு சரியில்லாம போகுற து ஏ அதெல்லா தெரிஞ்சுக்க மாட்டேங்றாங்கன் தெரில சொன்னாலு புரியறது இல்ல
அது பாத்திங்கன்னா கிராம சைட்லாங்க அப்டி வீட்டுக்கு வாசல்ல இது பண்ணியே எரிப்பாங்க அது சொன்னா கொஞ்சோ கூட புரிஞ்சுக்கே மாட்டாங்க எவ்ளோ கொழந்தைங்க இருக்கு அதுலா புரிஞ்சுக்க மாட்டாங்க
நம்ம எரிக்கறதுனால கொழந்தைங்க எல்லாத்துக்கு பாதிப்பு வருது தானே
கண்டிப்பாங்க மூச்சுத்தெணறல் வரு இந்த மாரிலா நெறயா வரு அது கொஞ்சோ கூட யோசிக்கவே மாட்டேங்றாங்க எரிக்கிறாங்க கேட்டோனா ஏன்ற மாரி பேசுறாங்க அது அப்டி தோட்டத்து சைடு கூட போட்டு எரிக் க மாட்டங்குராங்க அந்த மார்லா நெறையா ஆகுது பெரிய பெரிய ஃபேக்ட்ரில்லா பாத்தோனா அம் இந்த ரசாயன பொருட்கள் எல்லா தண்ணில கலந்து அது ஃபுல்லா தண்ணி பாலா போகுது இயற்கைல ம் உண்மையாலுமே அதெலா கடலில போய் கலக்குது எவ்வளவோ ஆகுது மீன் ஆகுது ம் பாருங்க நெறையா வருது எல்லாத்துக்கு காரணனோ யாரு பீப்பிள் மட் தா நம்ம ஆமா நம்ம ஒழுங்கா கண்டிப்பாங்க கண்டிப்பா இப்போ கூட பார்த்தோன்னா எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாங்க அது என்னது பண மரோ நெறையா இருக்கு அந்த அப்பலா பனமரோன்ட்டு நாங்கலா சின்ன பிள்ளங்களா இருக்கிறப்ப ஒரு வாங்கு ஒரு அளக்கு வச்சு அறுத்து பருச்சு நெறயா சாப்பிடுவோ ஆனா இப்ப அதெல்லா இல்ல இப்ப அந்த மரமே பாக்க முடியல அதெல்லா அழிஞ்சிட்டு பனமரோன்றது எப் அவ்ளோ சேவ தண்ணிய அவ்ளோ இழுத்து குடுக்கு தண்ணிய உறிஞ்சு குடுக்கு அது வளர்ந்த பன மரன்றதே கண்டிப்பா இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க
கடைசில தண்ணி கூட காசுதா இங்க எல்லாமே
ஆமா ஆமா இப்பயு வாங்கிட்டு தா இருக்கோ
குளிக்கிறதுக்கு வேற தண்ணி இப்ப அதுக்கப்பறோ இன்னோ குளிக்கிறதுக்கு கூட தண்ணி காசு
கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் இதெல்லா பாத்தோமன்னா நம்ம கொழந்தைங்களுக்கு இதெல்லா சொல்லி கொடுக்கணு இயற்கை இந்த மாரி பண்ணணு இப்படிலா மரம் வளர்க் ணும்ன்ற தெல்லா கொழந்தைங்களுக்கு நெறையா தண்ணிய வேஸ்ட் பண்ணக்கூடாது என் பையனுக் க்கு அடிக்கடி சொல்லுவ தண்ணி நீ எது எத வேணாலு வேஸ்ட் பண்ணு தண்ணிய எனக்கு வேஸ்ட் பண்ணா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தண்ணிய மட்டு அனாவசியமா செலவு எங்க அப்பாவு செரி எங்க அம்மாவு யாரா இருந்தாலு தீட்டிடுவே எத செலவு பண்ணாலு பண்ணுங்க தண்ணிய மட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க
ஆமாங்க நீங்க சொல்றது சரிதே இருக்குன்னு சொல்லிட்டு அப்டி நம்ம சும்மா வேஸ்ட் பண்ண கூடாது இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா நா திட்டுவோ ஏதாவது குளிக்கிறப்ப தண்ணி திறந்து விட் விட்டுட்டே குளிச்சாங்கன்னா ஏ அந்த இவ்ளோத்துக்கு வேஸ்ட் பண்ற போய் அத எங்க பாரு இப்ப சப்போஸ் நா ரோட்டல நடந்து வந்துட்டு இருந்தாலு தண்ணி வேஸ்ட்டா போச்சுனா தண்ணிக்கு மட்டு நா ரொம்ப இம்பாட்டன்ட் கொடுப்பேங்க
கண்டிப்பாங்க நம்ம வந்து இந்த மாதிரி இரு இருக்கனுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பைப்ப தெறந்து விட்டுட்டுக கைக்கு சோப்பே போடுவாங்க
ஆமா
அ சோப்பு போடுற மட்டு தண்ணி சும்மா வெளியில போயிட்டு இருக்குதானங்க ஏ படிச்சிருந்தாலு இதெல்லா தெரியறதுல்ல
ஆமா நா இப்படி யோசிப்பே நம்ம குழந்தை காலத்துக்காவது தண்ணி வேணுல்ல அப்ப நம்ம சேவ் பண்ணணுல அப்டின்லா ஆ ஒரு உண்மதா இதெல்லா யோசிச்சு யோசிச்சு தண்ணிய எங்க மூடுனாலு பாரு நா போய் நிறுத்துற வேலதா
ஆமா இப்ப நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்கு குழந்தைங்களுக் கு நல்ல எஜுகேஷன் குடுக்கணு அவுங்க வாழ்க்க நல்லா இருக்கணுனு நம்ம தண்ணியவே தீர்த்துட்டு போயிட்டோனா தண்ணிக்கு எங்கே போவாங்க வெறு காச மட்டுற வெச்சுட்டு எங்கிருந்து தண்ணி வாங்கற
ப்பா வெறு காச வெச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இயற்கை இருந்தாதா பிள்ளைங்க நல்லாருக்கு
ஆமா காச சாப்புட முடியுமா
ம் ம் அதல்லா சான்ஸே இல்ல இயற்கை
பூமி கூடம் வ வித்துட்டு போயிற்றோ குழந்திங்ளுக்கு என்ன இருக்கு
ஆமா நெல்லு இப்போ ஒரு சாதா ஒரு நெல்லு நடுவு நட்டாலு பாத்தா அதுல மருந்து எல்லாத்துலியுமே மருந்துதா உரம் போட்றது எதோதோ கண்டிப்பாங்க எல்லா எல்லாத்துலயு மருந்துதா வேணா அந்த முருங்க கீர
எல்லா இப்ப வந்து மாடி தோட்ட வைக்கிறாங்க
ம் ஆமா
இங்க எல்லா நம்ம எல்லாத்தியு அழிச்சு வித்துட்டு
கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம அவுங்களா ஆமா அவுங்கல்லா பாத்தோனா வாடி தோட்டத்தில பயிரிட்டு சாப்பிற்றாங்க இங்கெல்லா அப்படிலா இல்ல நம்மளுக்கு எடோ ஸ்பேஸு நெறையா ஆமா ஸ்பேஸு இருந்து அத நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோங்கிறோ அது அப்புடே டீலல விட்டு போய்கிட்டே இருக்காங்க அதனால நம்ம குழந்தைங்களுக்கு நெறைய இயற்கைய பத்தி சொல்லி குடுக்கணு
ஆமா இந்த சின்ன வயசுல இருந்தே சொல்லுணு அப்பதா அவுங்களுக்கு புரியு
கண் எ பையன் என்ன பாத்துட்டானா தண்ணி ஒடனே நிறு த்திருவா பயந்துட்டு திட்டுவன்னு ஆமா மத்தபடி இந்த ப்ரஷ் பண்ணாலோ அந்த மாரி பண்ணாலோ தொறந்து விட்டு கழுவக்கூடாது எதாவ்து ஒரு குண்டான்ல தண்ணி வெச்சு புடிச்சி கழுவு இத அடிக்கடி நா சொல்லி குடுப்பே ஆனா கொஞ்ச கூட கேக்க மாட்டேங்கிறா
இல்ல நம்ம தெனமு சொல்லும் போது அவுங்களுக்கு தெரிஞ்சுருங்க ஒரு விஷியத் த நம்ம தெனமு செய்யும் போ து சொல்லிட்டே இருக்கும்போது அவுங்களுக்கு உங்க பாக்குமோது அந்த பய கரெக்டா வந்துரு
ஆ ஆனா பயோ வந்துருது ஒடனே போயிடுவா நிறுத்திட்டு எட்ட போய்டுவா நிறுத்திட்டு ஒன்னே ஒரு குண்டான்ல புடிச்சி அத இது பண்ணி கழுவிட்டு என்ட்ட வந்துருவா அந்த மாரி இயற்கைன்றது நம்ம கைலதா ம் ஆமா ஆமா
ம் சரிங்க
பாக்கெட் தண்ணிலா இருக்கு பாருங்க அ அ இதுல செரி ஓகேங்க நம்ம நெக்ஸ்டு காலர்ல பாப் போ டைம் போனதே தெரியில ஓகேப்பா ஆ அ